தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கிங்க
ஆ நலமா இருக்கே தோழி நீங்க நலமா இருக்கிறிங்ளா
நலமா இருக்கேம்பா
ஆ ஓகே தோழி நா பேசுறது நல்லா கேக்குதா
தெளிவா கேக்குது
ஆ ஓகே தோழி என்ன தலைப்பு பத்தி பேசலா
என்னங்க
எந்த தலைப்பு பத்தி பேசுவோ தோழி
புரியல
தலைப்பு
நீங்க சொல்லுங்க எத பத்தி பேசலானு
குக்கிங் பத்தி பேசுவோ தோழி ஆ சமையல் பத்தி பேசலா உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் குறிப்புகளை எங்கிட்ட பகிர்ந்து கோங்க எந்த விதமான சமையல் உங்களுக்கு பிடிக்குனு அத பத்தி எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க சொல்றிங்களா தோழி
சொல்றேம்பா உம் ஹலோ
ஆ சொல்லுங்க தோழி
ஆ எனக்கு எல்லாவித சமையலும் பிடிக்கு உங்களுக்கு குறிப்பிட்ட சமையல் பத்தி எதாவது தெரியுமானா சொல்லுங்க
எனக்கு இந்த றால் பத்தி அசைவத்துல றால் சமைப்போ இல்லையா அத பத்தி சொல்லுங்க
மன்னிக்கணு நாங்க வெறு சைவோ அது பத்தி தெரியாது
ஓகே தோழி சைவத்துல எந்த சமையல் உங்களுக்கு ரொம்ப புடிக்கு எது நல்லா நீங்க பண்ணி வீட்ல எல்லாரு நல்லாருக்குன் சொல்வாங்களோ அத பத்தி சொல்லுங்க
நாங்க நா சாம்பார் நல்லா பண்ணுவே
ம்
ஆ நெறையா ரெண்டு மூணு காய்கறி எல்லாம் போட்டு
ம்
சாம்பார் செய்வோ அத பத்தி விவரமா சொல்லவா உங்களுக்கு
ஆ சொல்லுங்க தோழி
ஆ அதுக் வந்து எதாவது ஒரு ரெண்டு மூணு காய் எடுத்துகோங்க உருள கெழங்கு வேனாலு போட்டுக்கலா இல்லனா பீன்ஸு கேரட்டு அவரக்கா இந்த மாரி நாலஞ்சு காய்கல்லா போட்டு ஆ நல்லா நீளநீளமா நறுக்கிக்கணு கொழம்புக்கு போடுற மாரி நம்ம காய கட் பண்ணி ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கனு
ஓகே
நெல்லிக்கா சைஸ் புளி தண்ணியில ஊற வச்சுக்கோங்க
ம்
ஆ எத்தன பேரு அஞ்சு பேர் சாப்பிடுறாங்கன்னா ஒரு இருநூறு கிராம் ஒரு நூறு நூத்தம்பதுல இருந்து இருநூறுக்குள்ள துவரம்பருப்பு வேக வச்சு தனியா வச்சுக்கோங்க
உம்
ஆஹ் கடாயில எண்ண விட்டு கடுகு பெருங்காயோ போட்டு கருவாப்பில்ல போட்டுட்டு அந்த வெந்த காய்கறிகள அதுல போடுங்க ஏ நாங்க பெரும்பாலு வெங்காயோ தக்காளி யூஸ் பண்ண மாட்டோமா
யூஸ் பண்ணமாட்டிங்ளா
பண்ண மாட்டோ சாம்பாருக்லா போட மாட் டோ நாங்க அதனால பொதுவா அப்டி சொல்றே நானு உங்களுக்கு வேணுன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறோ இந்த வெந்த காய்கறிகள போட்டு வதக்கி
ம்
கொஞ்சோ தண்ணி விடுங்க உப்பு போடுங்க மஞ்ச பொடி போட்டு ஒரு அர டம்ளர் தண்ணி விட்ருங்க எல்லா ஒன்னா சேர்ந்த மாரி வரும்போது புளி புளி ஊற வச்சிருக்கோ இல்லயா அதனால தா ரெண்டு தரவ கரச்சு ரெண்டு தரவ விடுங்க நல்லா கொதி கொதிக்கணு அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு சாம்பார் பொடி போட்ருங்க ஒரு ஸ்பூன் போடுங்க காரம் போடலனா இன்னு கொஞ்சோ நல்ல காரம் சாப்டுவீங்கன்னா ஒன்றர ஸ்பூன் போட்டுக்கோங்க நாங்க மீடியமா சாப்டுவோ அப்டின்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க
ம்
போட்டுட்டு நல்ல அ ச இந்த புளி வாசன அடங்கணு இந்த காரப்பொடி வாசன அடங்கினதுக்கு அப்புறமே சாம்பார் பொடி வாசனல்லா இதுவானதுக்கு அப்புறோ பருப்ப நல்லா கரச்சு பருப்ப அதுல விடலா
உம்
சப்போஸ் உங்களுக்கு தண்ணியா வேணு அப்டின்னா இன்னு கொஞ்சோ தண்ணி சேத்துக்கலா இல்ல எங்களுக்கு அதுல திக்னஸ் போறோ அப்டின்னா அந்த பருப்பெல்லா போடுங்க இல்ல பாதி பாதி வெந்த பருப்ப போட்டு தண்ணி விட்டு உங்ளுக்கு வந்த கன்ஸ்டன்சி நீங்க சாப்புடுறதுக்கு தேவையான திக்னஸ் எப்டி இருக்குன்னு பாருங்க ரொம்ப தண்ணியா இருக்குன்னா மீதி பருப்பயு கடஞ்சு விட்ருங்க இல்ல எனக் கு வந்து தண்ணியா இருந்தாதா நல்லா இருக்கு அப்டின்னா அப்டியே விட்டுக்கோங்க நல்ல ஒரு தி வந்தோன்னே கருவாப்புல கொத்தமல்லி எல்லா போட்டு மூடி வச்சுருங்க
உம் ஓகே தோழி ஓகே தோழி அது மட்டு இல்லாம இனிப்பு வகைகள்ல இதுவு ஆஹ் நீங்க செய்ற இனிப்பு வந்துட்டு நல்லா இருக்கு அந்த மாதிரி எதுவு இருக்கா தோழி புதுசா எதுவு செஞ்சு பாத்திருக்கீங்ளா
புதுசா செய்யல ஏன்னா எங்க அம்மாவோட போச்சு அம்மா இல்லாத அதுக்கப்புற நாங்க ரொம்ப இனிப்பு எடுத்துக்கறது இல்ல அம்மா இருந்தாதா நெறைய செய்வாங்க அவுங்களு சாப்டுவாங்க அம்மா ல எறந்துட்டாங்கன்ன ஒண்ணே எங்களுக்கு ரொம்ப வருத்தமா போயிருக்கு அதனால சில சமையல் அம்மாக்கு புடிக்கு அதுவே நா செய்ய மாட்ட நா அந்த நெனப்பு வந்துடுதுன்னு சொல்லி செய்யற்தில்ல
ஓ சேரி சேரி
ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்டுவாங்க
இனிப்பலாமா
ஆமா இனிப்பு சில சமையல் கூட சமையல் பொரியல் சிலதெல்லா வந்து எனக்கு ரொம்ப மதரோட ஞாபகம் வந்துடு
ஓ அதுனால இது பண்றது இல்லையா ஓகே தோழி ஓகே தோழி
கேசரி நல்லா பண்ணுவோ அ எடுத்துண்ட்டு அ ஒன்ற கரண்டி நெய் விட்டுக்கோங்க கடாய்லா மீடியம்ல இருக்கணு ஃபர்ஸ்ட் முந்திரி திரா ட்ச எல்லா வறுத்து தனியா வச்சுடுங்க இன்னு கொஞ்ச ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு ரவைய நல்லா வறுக்கனு தீய விடக்கூடாது ஃபுல்லா நெய்ல வந்து ரவ நல்லா ஜொளி ஜொலிப்பா இருக்குனு அதுக்கு பக்கத் துல ஒரு பக்கத்துல வந்து ஒரு பாத்தரத்துல தண்ணி சுடுத்தண் வச்சுக்கணு கொதிக்க வச்சு வச்சுக்கணு
ம்
ஒண்ணுக்கு மூணு தண்ணி விடணு ரவைக்கி க ஏன்னா நல்லா வேகணு ரவ சக்கர போட்டுட்டீங்கன்னா ரவ வேகாது அதுனால நல்லா மூ நல்லா வருத்துட்டு இந்த தண்ணி வந்து கொஞ்ச கொஞ்சமா விடனு என்ன தெறிக்கு மேல எல்லா தெறிக்கு அனா கொஞ்சமா கொஞ்சமா தண்ணிய வந்து ஸ்ட்ரைட்டா விடாம கடாயில ஒரு ஓரமா தண்ணி விட்டுண்டே வந்து கலறிண்டே இருந்திங்கனா கட்டி கட்டி லாம கெளறி உள்ளா நல்ல இல கிளாஸ் மாரி வரு வெந்த பதோ வந்து நல்ல அப்டே தள தளனு கிளாஸ் மாரி இருக்கு அப்ப க கேசரி பவுடர் கொஞ்ச பால்ல கலந்து அத விட்டுட்டு சக்கர ஆ உங்களுக்கு நெறைய ஸ்வீட் வேணுனா ஒண்ணே கால் ஆழாக்கு போட்டுக்கலா இல்ல நாங்க ஸ்வீட் நீ மீடியமா சாப்டுவோனா ஒண்ணுக்கு ஒண்ணு போரு அந்த மாரி போட்டு அ சக்கரப் போட்ட உனோ கொஞ்ச நீத்து போன மாரி ஆயிடு சிம்லியே வச்சு கொஞ்ச கைவிடாம கலரி நெய் நல்லார ரெண்டு ரெண்டு கரண்டி நெய் கொஞ்ச விட்டுட்டு கெளறிட்டே வந்தீங்கன்னா நல்லா சுருண்டு பந்து மாரி வரு அப்ப அந்த முந்திரி திராட்ச எல்லாத்தியு போட் அப்படின்
ஓ ஓகே தோழி ஓகே தோழி அ நீங்க சொன்ன கேசை விதம் அப்டிங்குறது ம்
சீக்கிரமு பண்ணில்லா சுவையாவு பண்ணில்லா
ஓ ஓகே தோழி ந கண்டிப்பா அ நீங்க சொன்ன கேசரி விதம் வந்துட்டு நா ட்ரை பண்ணி பாக்ற
பாருங்க பாருங்க
ம்
உங்களுக்கு சக்கர நிறைய கல் சக்கர நிறைய இனிப்பு சக்கரனா நீங்க முக்கால் அழாக்க கூட போட்டுக்கலா டம்ப்ளர் தா கணக்க வச்சுப்போங்க ஒரு சின்ன டம்ப்ளர்ல ரவானா அதே டம்ப்ளர்ல ச ஊற வச்சுக்கோங்க சரியா இருக்கு
ம்
ரவ ரவ நல்லா கோபுரமா இருக்கட்டு சக்கர வந்து தளத்தட்டி இருக்குட்டு
ம் ம்
அப்போ உங்களுக்கு அதனோட இது கரெக்ட்டா இருக்கு ஒரு பிஞச்சு உப்பு போட்டுக்கோங்க அப்பதா வந்து அந்த உப்பு சொவ ஸ்வீட்டு எல்லா சேரும்போது நல்லா சூப்பரா இருக்கு
ம் ம் ஓகே தோழி ஆமா எப்பவுமே வந்துட்டு நம்ம ஸ்வீட் செய்யு போது ஒரு பிஞ் உப்பு போட்டுக்கணு தானே
போடனு
ம்ம் அதே மாதிரி அ ஸ்வீட்டு கார வந்துட்டு எதுவும் ந ஆ புது அ என்ன சொல்றது நல்லா செ செய்யிறது அந்த மாதிரி எதுவு இருக்கா
ஆ அத அவல் மிக்சர் பண்ணுவோ
ம்
நல்லா ம் ஒரு ஒரு ஒரு கப் அவுள் எடுத்துக்கோங்க நல்ல எண்ணெ நல்ல சூடான ஆனா உடனே சிம்மள வைக்கணும்ல்ல எண்ண நல்லா கொதிக்குது நல்லா சூட ஆகுதுன்னா கை வச்சா தெரியும் அந்த டைம்ல அவுல் முதல்ல பொரிச்சி எடுத்துனுருங்க ஏன்னா அவுல அப்டியே போட கூடாது ஒரு ஜல்லி இருக்கு இல்லயா
ம்
ஜல்லில போட்டு அதுல எண்ணெயில வச்சீங்கன்னா அப்டியே பொரிஞ்சிடும் அவுல் எல்லா நல்ல அது எண்ணெ வடிச்சு ஒரு பாத்தரத்துல போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு நூறு கிராம் வேர்கற்கடல நூறு கிராம் உடச்ச கடல
ம்
அதையு அதே மாரி இந்த ஜல்லிலே போட்டீங்கன்னா கொஞ்சம் மொறு மொறு ஆயிடும் சிம்முலயே வச்சுக்கோங்க அதெல்லாம வடிச்சுட்டு போடுங்க நல்ல ரெண்டு ஒரு கைப்படி கருவோப்புல போடுங்க அப்புறம் முந்திரி கொஞ்சம் போடுங்க இதல்லாம் போட்டு இது பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு கொஞ்சமா காரப்பொடி போட்டு நல்லா ஒரு குலுக்கு குலுக்கி எடுத்து வச்சிருங்க இது திடீர் மிக்சர் இப்படி மிக்சருக்கு நம்ம ஓம பொடி அ இது ரிப்பன் பக்கோடா இதெல்லா இப்ப முறுக் இதெல்லாம் செய்வோம் இல்லயா
ம் ஆமா
திடீர்னு வீட்டுக்கு யாரோ வந்துரு வராங்க வரபோறாங்க நம்ம கையில காசு கொடுத்து எதுக்கு வாங்கணு
ம்
இந்த மாரி இந்த மாரி நீங்க ஃப்ரெஷ பண்ணி குடுக்கலா எதுலபா எப்டி பண்ணீங்க நல்லாருக்கு அப்டி கேப்பாங்க தென் மினிட்ஸ் ல பண்ணிடலா இந்த மிக்சர்
ம் ஓகே தோழி ஆமா இது இதெல்லா நம்ம வீட்லயே பண்ணி வெச்சுடோனா தக்குன்னு யார்ஊரு ஆ விருந்தாளி யாரு வந்தாங்கனா டக்குனு இது பண்ண முடியு
ஆமா இதெல்லா எப்டின்னா ஒரு வாரோ பத்து நாள் தா காலி பண்ணு
ம் ம்
உடனே ஃப்ரெஷா பண்ணிக்கினு
ஓ அடுத்தடுத்து செ செஞ்சு செஞ்சு வெச்சுக்கலா அதே மாரி கொழந்தைங்க இருந்தாங்கனா அவுங்ளு சாப்பிடுவாங்க
ஆமா அவங்ளுக்கு அவங்ளுக்கு வந்து காரம் இல்லாம கோதும மாவுல வந்து ஆ வெடா மாரி பண்ணி குடுக்கலா
ம்
ஒரு ஒரு டம்ளர் கோதும்மாவு போட்டுக்கோங்க சுளியோண்டு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமா ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ண விட் ட்டு மாவ நல்லா சப்பாத்தி பத்தத்துக்கு கெட்டிமா பெசயினு
ம்
தலராப் பெசயக்கூடாது அத வந்து சப்பாத்தி கல்ல இட்டு டைமண்ட் டைமண்டா டிசைன் பண்ணி கொஞ்ச நேரோ அந்த துணில போட்டீங்கனா அந்த ஈரப்பதம் போயிடு அதுக்கப்றோ எண்ணெயில பொறிச்சி எடுத்தீங்கனா நல்லாருக்கு அது கூட பசங்களுக்கு குடுக்கலா காரோ சாப்டாம இருக்கற கொழந்தைங்களுக்கு குடுக்கலா ஓகே தோழி
ஆ ஓகே தோழி
நன்றி
அடுத்த தலைப்பில நம்ம தொடர்ந்து பேசுவோ நன்றி தோழி
ஓகேடா பாய்
ம் ஆ நன்றி